ஆ சொல்லுங்க தோழா எப்டிர்க்கீங்க?
ஆ நல்லாருக்கேன்டா. நீ எப்டி இருக்க?
நல்லார்க்கியாக்கா நல்லார்க்கே உங்க பைய எப்டிர்க்கா?
ஆ நல்லாருக்கா. வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க?
ஆ எல்லா ஃபைன்க்கா. அங்க?
ஆ இங்க எல்லாரு நல்லா இருக்காங்கடா.
ஓகே ஓகே சொல்லுங்க திடீனு கால் பண்ணிர்க்கீங்க.
இல்லடா பேசி ரொம்ப நாள் ஆச்சா அதனால்தா செரி உங்கிட்ட பேசலா அப்டின்ட்டுதா கூப்ட்டே.
சேரி சேரிக்கா அப்றோ சமைச்சாச்சா சாப்ட்டாச்சா?
ஆ சமைச்சாச்சுடா சமைச்சு சாப்புட்டு இப்பதா எல்லா வேலையெல்லா முடிச்சுட்டு வந்து உக்காந்திருக்கே.
இன்னிக்கு என்ன சமைச்சீங்க?
இன்னிக்கி மீன் கொழம்பு மீன் வறுவல்.
ஓகே ஓகே ஒ இன்னிக்கி சண் டேனால மீனா சண்டேனால நான்வெஜ்ஜா?
ஆ ஆமாண்டா ஏனா பைய கேட்டேருந்தா ரொம்ப நாளா
ஓகே ஓகே.
அவனுக்கு கோழிக்கறிய விட மீன்தா ரொம்ப புடிக்குமா
ஓ சிக்கன விட அவனுக் பிஷ்தா புடிக்குமா?
ஆ ஆமா அதுனாலதா ரொம்ப நாளா கேட்டேருந்தா ரெண்டு மூன் நாளா கடையில வாய்ங் குடுத்தோ.
ஓகே.
அதனால தா சேரி அப்டின்ட்டுதா இன்னிக்கி வீட்லயே எடுத்து செஞ்சு குடுத்தரலா அப்டின் ட்டுதா வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு.
நறிய கடைல வாங்குனாலு செட் ஆகாதுல்ல சின்ன பையல்ல.
ஆம் அத டெய்லியு கேக்குறா டெய்லியு அந்த கடையிலெல்லா மீன் வ வறுத்து வி ப்பாங்கல்ல
ஆமக்கா
அந்த மாரி கேக்கறா அதுக்கு நம்ம டெய்லியு வாங்கி குடுத்தா அது ஒடம்பு கெட்டு போயிரு இதான் சேர்
ஆமா அவுங்கோ ஆயில் எப்போ மாத்துவாங்கன் தெரியாது ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்ளா தெரியாது அத்தன டைம் அதுலேயே தான பொறிப்பாங்க
ஆ ஆமா அதனாலதா சேரி அப்டின்ட்டு இன்னைக்கி வீட்லயே வாங் வந்து செஞ்சு தரே அப்டின் சொல்லிட்டுதா வீட்ல வாங்கிட்டு வந்து செஞ்சு குடுத்தே சாப்ட்டுட்டு நல்லாருக்கு அப்டின்னா
ஓகே ஓகே எப்டி பண்ணுவீங் ஏ மீன் வறுவல்னா எப்பிடி பண்ணுவீங்க
மீன் வருவல்னடா எப்டினா மீன்னெல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிட்டு இஞ்சி பூண்டு
அது அப்டியே கெடைக்குல்ல மீன் சுத்தம் பண்ணி கழுவுனது
இல்லடா இங்கெல்லா அப்பிடியில்ல இங்கெல்லா வந்து வெட்டி குடுத்துட்டு இப் வெட்டி குடுத் குடுத்துருவாங்க நம்மதா வீட்ல கொண்டு வந்து சுத்தம் பண்ணணு
ஓ
ஆ ஒரு சில எடத்துலலா அவங்களே சுத்தம் பண்ணி தருவாங்க இங்க வந்து கடையில போய் கேட்டோம்னா அந்த வெளி உள்ளருக்கதெல்லா எடுத்துட்டு பீஸ் போட்டு குடுத்துருவாங்க நம்ம வாங்கிட்டு வந்து
இதெல்லா எடுத்துட்டு ஃப்ளெஷ் மட்டும் போட்டு குடுத்துருவாங்களா
ஆ ஆமா அப்புறோ நம்ம வந்து அத வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிக்க வேண்டியதா
ஓ தெரியாதுக்கா நா நான்வெஜ் சாப்டவு மாட்டே செய்யவு மாட்டே தல்ல தெரியாது எனக்கு இப்ப நார்மலா நா வந்துட் ட்டு இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல அதுல ஒரு டைம் ட்ரை பண்ணே இந்த ஃபிஷ் ஃப்ரை மாறி வருன்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்ட்டாச்சுல்ல அ வாழத்தண்டு இல்ல வாழக்காய் பச்ச வாழக்கா ஆ
அதுல எப்டி செய்வாங்க
நார்மலா இப்போ வாழக்காய் இருக்குல்லக்கா பச்சையாருக்குல்ல
ஆமா
பஜ்ஜி போட்றதுக்குலா இருக்குல்ல அந்த சாவி தா எனக்கு அது பேர் அது வாழக்காதான அது
மொந்த வாழக்காயின்னு சொல்லுவாங்க
தெரில அத வந்துட்டு கொஞ்சோ க்ராஸ் க்ராஸா வெட்டணு கொஞ்சோ அந்த பாக்கறதுக்கு ஒரு ஓவல்
அந்த மீன் அ அந்த மீன் மீன் எப்படி கட் பண்ணி குடுக்குறாங்களோ அந்த மாறி இருக்கணு
அ கொஞ்சோ அந்த ஷேப்ல இருக்கணு போட்டுட்டு நார்மலா போடுவோல்ல மசாலாஸ் அந்த மாரி தா போடுவே அதுதா கேட்டே நீங்க என்னென்ன மசாலா போடுவீங்க மீனுக்குன்னு
நா தானா அந்த மாரிதா இந்த அந்த கா இந்த மெளகாத்தூளு அந்த மாரி போடுவாங்கள பொடியெல்லா இல்லேன்னா கடையிலயே விக்குமில்ல பொடி அத வாங்கிட்டு வந்து அது கூட இந்த இஞ்சி பூண்டு விழுது அதெல்லா போட்டு த்து அப்டியே இது பண்ணிக்கிறது கான் ஃப்ளார் மாவு இஞ்சி பூண்டு விழுது அதெல்லா போட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணிக்கிறது
ஓகே ஓகே
இந்த வீட்லல்லா பண்ணுவாங்கல்ல பொடிய அதெல்லா எப்படி பண்றதுன்னே தெரியாது
எனக்குத் தெரியாது நா ரொம்ப நாள் முன்னாடி சொல்றே ரொம்போ நாள் முன்னாடி ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் பேக் இருக்கு நா அது பண்ணிலா அதுக்கப்றோ எனக்கு அது புடிக்கல அத்னால நா செய்யவே இல்ல
சேரி சேரிடா
இல்லன்னா நம்ம அத நியாபக வெச்சுப்போ புடிச்சாதானே செய்வோ
ஆ இவனுக்கு வந்து அப்டி பண்ணி குடுத்துட்டா சாப்ட்டுக்குவா கான்ப்ளார் மாவுகூட நா அதிகமா சேத்திக்க மாட் ட அந்த போ அந்தப் பொடி வாங்கிட்டு வந்து அதுகூட இஞ்சி பூ இஞ்சி பூண்டு வெங்காயோ அதெல்லா அரச்சு அது கூடயே போட்டு கொஞ்சமா எலும்ச்சப்பழோ புழிஞ்சு அப்டியே எண்ணெய்ல எண்ணெயில இல்லன்னா தோச கல்ல போட்டு அப்டியே வறுத்து குடுத்தோனா சாப்ட்டுக்குவா
ஓகே ஓகே
போக மீனு கொழம்புல வ வறுத்து சாப்ட்றத விட மீன் கொழம்புல போட்டு குடுத்தா அது இன்னு நல்லா சாப் க்குவா
ம்
நாங்கல்லா நா நா விரும்பி சாப்பட மாட்டே அவனு அவுங்க அப்பாவு சாப்புடுவாங்க
எனக்கு தெரியாதுக்கா இவர் சாப்புடுவாரு கேப்பாரு அவுங்க அம்மா செய்வாங்க அவுங்க அம்மா செய்யல அப்டினா நைட்டு நா வரும்போ கடைல வாங்கிட்டு வந்து குடுப்பே இல்ல அவரே வாங்கிட் பாரு அப்டி சாப்புட்ணுன் தோணுச்சுனா அவரே வாங்கிப்பாரு இத்தன வர்ஷமா கேட்டதில்ல கேட்ருக்காரு செஞ்சு குடுன்னு எனக்கு புடிக்காது மீன் ஸ்மெல்லே புடிக்காது இப் ஃபஸ்ட்டல்லா சிக்கன் செய்யும்போதுகூட உக்காந்துப்பே எங்க மாமியார் சிக்கன் சமச்சாகூட வீட்டுக்குள்ள உக்காந்துப்பே மீன்னெல்லா பொறிச்சாங்கனா வீட்ட விட்டு வெள்ல வந்துருவே
அது ஒரு மாரி கவுச்ச வாடா அடிக்கு அதுனால
ஆ அந்த ஃப்ரை பண்ற ஸ்மெல்லே ஃபஸ்ட்டு ஒரு மாரி இருக்கு மீன் ஸ்மெல்லு ஒரு மார் இருக்கு நம்ம அது சாப்பட்றது இல்லல்ல அத்னால நம்ளுக்கு அது ஒத்துக்காது
சேரி சேரிடா ஒரு நாள்தா ஊருக்கு வாங்கல
வரேக்கா வரே இங்க அவரு பிஸியாவே இருக்காரு அவரு ஃப்ரீயானாதான் நா கூப்புட்டு வர முடியு நா இன்னியு ஒன்னுமே இன்னிக் சமைக் கல அவரு வெளியே போய்ட்டாரு மத்யானோ அவரங்க சாப்ட்டுப்பாரு
ஆ ஆ ஆ
எனக் ஒருத்திக் தானே நா இனி அப்டியே சமைக்காமே சுத்திட்ருக்கிறே
சேரி சேரிடா நா இங்க செஞ்சே அப்புறோ பக்கத்து வீட்ல பிரியாணி குடுத் தாங்க பிரியாணியு முட்டையு அவங்களுக்கு அவரு வந்து கம்மஞ் ஜோரு கேட்டாரு அதுனால் ல அவுருக்கு கம்மஞ்சோரு போட்டு ஒரு பாக் சோ நேத்தே பண்ணி வெச்சட்டே எனா சூடா செ சூடா அப்பவே செஞ்சு அப்பவே சாப் டா நல்லாருக்காது கம்மஞ்சோரு
ஓ
அதனால நேத்து சாய்ங்காலமே செஞ்சு வெச்சுட்டே செஞ்சு தன் அது ஆ மத்தியானோ செஞ்சு ஆறுனதுக்கப் றோ சாய்ங்காலோ உருண்ட புடிச்சு தண்ணி ஊத்தி வெச்சுட்டே அப்புறோ காலைல எந்திரு ச்சு மறுப்டியு அந்த தண்ணியலா வடிச்சுட்டு மறுப்டியு புது தண்ணி புதுசா தண்ணி ஊத்தி குடுத்துட்டே அப்புறோ அம்மா தயிரு கொண்டு போறேன்னாங்க
தெரியாதுக்கா கம்மஞ்சோறுலா சாப்ட்தே இல்ல
அது வெயிலுக்கு நல்லா இருக்கோடா அதனாலதா
பழைய சோறே நா சாப்ட மாட்டே அந்த பழைய சோறு தண்ணி மட்டு எடுத்து அதுல தயிரு ஊத்தி குடிப்பே ஆனா பழைய சாப்பாடே சாப்ட மாட்டே நா தா சாப்பாடே சாப்ட மாட்டேன்ல
ஆ ஆனா இந்த கம்மஞ்சோறுலா சாப்புட சொல்லி சொல்றாங்கனு வெயிலுக்கு கு கொஞ்சோ அவுங்க தோட்டத்துல வேல பாக்கறாங்களா
மாட்டோ அவுங்குளுக்கு கொஞ்சோ இது இருக்கணோல
அதனால தா செரி அப்டின்னு சொல்லிட்டுதா அவரு செஞ்சு வெக்க ஏன்னா அன்னிக்கு ஒரு நாள் நானு செஞ்சே அது சொன்னாங்காட்டியு அவரு வந்து நா ஊருக்கு வர அன்னிக்கு எனக்கு செஞ்சு வெய்யி வெயிலுக்கு அடிக்கடி எடுத்து குடிச்சுக்கலா அப்டின் சொல்லி சொன்னாரு
சேரி சேரிக்கா
அதனால செஞ்சே அப்புறோ கொ செஞ்சு காலையில வந்து ந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப் அப்புறோ நா அங்க அம்மா வீட்லதா மீன் கொழம்பு செஞ்சேனா அம்மா மீன்லா கழுவி குடுத்தாங்க அப்புறோ அங்க
மீன் கொழம்பு எப்படி மண் சட்டியில செய்வீங்களா
மண் சட்டிலயு செய்வேன்டா ஆனா அது வெறகடுப் பு இருந்தா மண் சட்டியில செஞ்சா நல்லா இருக்கோ
ஓ.
அதனால இங்க எங்க தோட்டத்துலன்னா மண் சட்டியில செஞ்சுக்கலா இங்க வந்து கேஸ் அடுப்புங்கறனால மண் சட்டிலலா செய்ய மாட்டே இது இதுக்குன்னே தனியா அது என்னமோ சொல்லுவாங்களே எங்க அம்மா அதுக்குன்னு தனியா இரும்புல வடச்சட்டி அந்த மாரிலா பாத்திரம்லா இருக்கும்ல
ஆமா
அந்த மாரி வெச்சிருப்பாங்க அம்மா அதுல பண்ணிக்கிறது ஆ மீன் தனியா அதுக்குன்னு செய்யறதுக்குன்னே ஒரு பாத்தரோ வெச்சிருக்காங்க
ஆமா அந்த மீனோட ஸ்மெல் இருக்கோல அந்த
ஆ அதனால எல்லா பாத்திரத்தையு யூஸ் பண்ணா அதே ஒரு மாதிரி கழுவுனால அந்த கவுச்ச வாட வருன் ட்டு அம்மா வந்து தனி
வருது
ஆ அதனால அதுக்குன்னு தனியா ஒரு பாத்தரோ வெச்சிருக்காங்க அதுல செஞ்சுக்குவோ
செரி ஆனா நா கேள்விப்பட்ருக்கே நறைய பேர் மீன் கொளம்பு வந்துட்டு மண் சட்டியில செய்வாங்க அது ஏதோ டேஸ்ட் நல்லா இருக்கோ அப்டீன்ற மாரி நறைய கேள்விப்பட்ருக்
மண் சட்டி நம்ம இப்ப நார்மலா வீட்ல இருக்க பாத்திரத்த செய்றத விட மண் சட்டியில செஞ்சா இன்னோ நல்லா இருக்கோ
ஓகே
ஆ இன்னோ கொஞ் சாப்பாடு சாப்படுறது இன்னோ கொஞ்சோ சேத்தி சாப்புட்லா அதுலயே ரெண்டு மூணு வி தமா செய்வாங்களா ஒண்ணு இந்த ஆட் இந்த மெளகு இந்த வெங்காயோ தக்காளி எல்லா அரச் சு ஊத்தி ஒரு மாரி பண்ணுவாங்க ஒரு சிலர் அப்டியே வெங்காயோ தக்காள் ஆ அந்த மாரி பண்ணுவாங்க
ஓ தெரியுல நா கொழம்பாக்கனாதானே மீன் கொழம்பா க்ருக்கு கொழம்பேலா நா ஆக்க மாட்டே இதுல எங்க மீன் கொழம்பு வேற ஆக்கறது
ஆ ஆ செரி செரிடா
செய்யல இப்ப இப்பதா கொஞ்சு செஞ்சு பழகுறேக்கா டிஃபன் ஐட்டம் தா செஞ்சிருவே இந்த குழம்பு வைக்கிறதுல தெரியாது குழம்பு பொரியல் வைக்கிறதல தெரியாது
ஆ ஆஆ அப்படியே கொஞ்சோ கொஞ்சமா பழகிக்க வேண்டிதா
அவ்வளோதா அது என்ன அவ்ளோ கஷ்டம என்ன எனக்கு பிடிக்காது நா சாப்ட மாட்டே செஞ்சாலு நான சாப்ட மாட்டே அதுனால செய் அப்டியே வச்சே ஓட்டுறது அப்ப எனக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணுனு செய்ய வேண்டியதா இருக்கு எல்ல அவரு எது கொடுத்தாலு சாப்பிட்டுப்பாரு
இப்ப நாலஞ்சு பேர் இருந்தா ஒருத்தருக்கு தனியா செஞ்சுக்கலா இன்னா மூணு பேத்துக்கு கூட சேத்து செஞ்சக்கலா நா இப்ப ரெண்டு பேருங்போது
தனித்தனியா எத்தன செய்யறது அதுவு இந்த கேஸ் பிரச்சனையில
ஆ அது வேணா கரெக்ட் தான்டா சரிடா எனக்கு ஒரு போன் கால் வருது
இந்த வெயில் காலத்துல வேற போய் நின்னாலே அப்டியே வேர்த்து கொட்டுது
தண்ணி குடிக்க முடியாது தோசை இட்லி எல்லா சாப்ட்டா தண்ணி குடிக்க முடியாது
உ
சேரிட எனக்கு ஒரு போன் கால் வருது நா பேசிட்டு வந்துறே
ஓகே கா ஓகே ஓகே சேரி கா நானு நாளைக்கு கூப்பிடுறே ஓகே கா பாய்
பாய்